ஆ செரிங்க ப்ரோ இப்போ எத்தன ப்ரோ ஆவுது பசங்க இதுல்ல ஃபுல்லாவே திருவள்ளூர் பசங்ளா
தெர்ல ப்ரோ நம்ம பசங்க மட்டுமே ஒரு அறுவது பேரு இருப்பானுங்க ப்ரோ
கர்ட்டா அவுள்ங்க ப்ரோ அதா ப்ரோ அவ து சொல்ற எதுவாந்தாலு ப்ரோ நீ எனக்கு இ கவலப்படாத அவரு சொல்றாரு நீ கவலபடாத ப்ரோ நானே ஃபர்ஸ் தா நா எடுத்துட்ட ஆல்ரெடி உனக்கு எதனாச்ச ப்ராப்ளம் னா எப்புள்ளா ஐடி ஓபன் பண்ணனோ ஏ கிட்ட கேளு நா ஓபன் க்காறா அர்சு சார்
ரெஃபர் பண்ணிப்பா ப்ரோ அவ உண்ண
ரெஃபர் பண்ணா கா காசா அதுல
பெர்சா அப்டீதா சொல்றா நம்ம யாரும் பண்லே இதுனா நா நம்ம யருனா பண்ணிட்டு அப்றோ அவ முடிக் கீழ நம்பல நொய் நொயின்னு வாங்க
அதா வா
பண்றானுக ஃப்ரெண்ட்ல்லா ஒருத்த இருபது பேர் சேத்து வுட்டு ஒரு குரூப் ஆரம்மூச்சு வெச்சுக்கிறா இவுங்கலா அந்த குரூப் ப்புக்கு ஹெட்டு ம் எங்கள சேத்து வுட்டவங்க வந்து ஒரு நாப்பது பேரு ம் ம் அப்டி இல்ல எங்குளுக்குனு தனியா ஒரு குரூப் இருக்கு அ அதுல வந்து ஒரு முப்பது பேர் எங்க ஊர் பசங்மட்டு இருப்போ அந்த மாரி இப்போ நா கூப்ட் வர்ன்னா ஒரு இருவது பேருன்னு ஒரு குரூப்பு நா தா அவங்களெலா கைட் பண்ணோ எல்லா முடிங்க எல்லாமே இது பண்ணுங்கன்ட்டு அதுக்கு காசு ஏதாச்சு தராங்ளா இல்லயா ஆ நா வெச்சுட்டு இல்ல பண்லா ம் பண்ல இதலல்லா நா மோஸ்ட்லி நம்ப மாட்றானுங்க இத அது எப்டி ஃபோன் பண்ணா காசு வருனு ஆக்ட் பண்லான்னு பாக்குறியான்றானுங்க ஒரே வார்த்தையில ம் ம் ஏ காசு எத்து எனக்கே தருவியான்றானுங்க அது எப்புரா தர முடியு அப்டீன்ற நீ தருவடா நீ காலேஜ்லே மார்கமா பண்ணகூடாதுன்றாங்க ஒன்னுமே பண்ண முல்ல நா சும்மா ஆ சும்மா ஒண்ணு ஒரு மூணே பே எ கூட குளோஸா இருக்குற மூணு பேரு தா பண்ணே அவனுகல்லா நம்ப மாட்டறானுங்க நம்ம எங்கந்து முடிக்குறது அவனுங்கல பண்ண வெ வெக்கனோனா அவனு கிட்ட போயி தோ ஆப்பு டா இந்த மாரி அப்டீன்ட்டு அவங்க எக்ஸ்ப்ளனேசன் தர்ணோ நேத்து நம்பள
அதா அதா ப்ரோ இனிமேல்தா ஒருத்தரு வந்து என்ட்ட சொன்ன ஒடனே நா ஏத்தன ஏ எதுக்குல்லா கேக்கல ஏத்திட்ட செரி பாத்துக்குலா என்னானு அ வர ஜூனு எட்டுல ஏத்துனே ஆனா அதுக்கப்றோ நா யூஸ் படைஸ
நா ஏத் தன எனக்கு நம்பிக்க இல்ல அப்ப உங்ககிட்ட நேத்து பேசுனால குரூப்ல போட்றா ப்ராசஸிங்ல இருக்கு அப்டின் தௌசண்ட் எயிட்ஹண்ட்ரட
ஹ
அவ்ளதா மொத்த பேரு பேச ஆரம்முச்சானுங்க பாரு அந்த ஒரே மெசேஜ பாத்துட் அது வரியுமே யாருமே பேசல ஒரு பதினஞ்சு நாள் ஆயிச்சு அங்க ஜாய்ன் பண்ணி உட்டு அவங்க குரூப்ல சொல்லினே இருந்தாங்க ஒரு அவ போட்ட ஒரே ஸ்கிரீன்ஷாட்ல மொத்த பேரு முச்சானுங்க டாஸ்க்கு எல்லா எடுத்தாங்க ஓரளவு இப்ப தட்டி தூக்கிட்டானுங்க எல்லா ரெண்டுஐடி மூணு ஐடி
கம்மியா தா‌ வந்துருச்சுலா சொன்னிங்க ப்ரோ
ஆமா ப்ரோ வரன்றா தெர்ல
உம்
ப இந்த ஐடி கொஞ்சோ கரெக்டா பண்ணிக்கலா அது வந்து நா கொஞ்சோ பத்து கால் வேஸ்ட் பண்ட தெரியாம
அததா சொன்னிங்ளே அது உங்களுக்கு தெரியாம பண்றத்தா அது நானே இப்ப தெரியாம ஒரு அஞ்சு ஆறு போயிடுச்சு இதுக் அப்புற தா பாத்து சேஃப்பா தா பண்ணுமா
ஆன்லைன் வான இப்ப அந்தக்குள்ள ஆட்டம் பண்லான்னா
ஓ அட்டென் பண்டா போதுமா
ஆமா ப்ரோ இப்ப நா உங்க ஆன்லைன் வான்ற உங்க நம்பர் போட்டு நா உங்களுக்கு கால் பண்ற ஆப்ல இருந்து நீங்க எடுக்கலனா ஜீரோ செகண்ட் லோட் ஆயிட்டு அப் அப்டே நீங்க இந்த நம்பர் கால் பண்ணறீங்க ஜீரோசெகண் பேசுறீங்க அப்டின்னு காட்டுது அதுல எடுக்கலனா இப்ப எத் த்து பேசிட்டோ அதனால அது செகண்ட்ஸா காட்டுது அதா கொஞ்ச வெறுப்பாற்குது
என்ன பண்றது ஷிஃப்ட் எல்லா போலயா
ட்ரிப்பு போன ப்ரோ நா தா சொன்ன இல்ல திரி ச்செந்தூர் போனோ ம் அதா மால போட்டு
எல்லா பயலுகளு செலம்போ எடுத்துட்டு
பசங்க எல்லா கரக்டா இருந்தாங்கன்னா ஆறுபடி அப்டியே ஒரே சுத்து போய்ட்டு வந்தர்லா செட் ஆவ மாட்றானுங்க இப்பதா போயிட்டு வந்தோ ஒரு பதினேழாயிரோ செலவாச்சா
இல்ல எதுவு ஒரு ஆளுக்கா பதினஞ்சாயிருமா
ம் அவுங்களுக்கு பன்னெண்டு ப்ரோ அஹா வேன்ல போய்னோ இது எல்லா சொல்லியா அவ
ஏதுலா சொல்லியா
ம் அதுன ஸ்டாபிங்ல்ல பேசல ஊட்டுறுப்பா அதோட உங்களுக்கு புட்ச்சுருக் மாட்டாங் கேரளா போனோ ஒரு பத்து ஒம்போது பேரு வேன்ல எப்ப மே ஜீன் ஆறு ஆமா ஜீன் ஆறு போனோ
ஓகே ப்ரோ
மூணாறு
மூணாறு பர்க்கா பண்ணிங்ளா வாகமன் சூப்பர் சூப்பர் சூப்பர் ப்ரோ செம்ம பிளேஸு
சொல்ற ப்ரோ அப்பறமா நீ சூப்பரா இல்லையான்னு சொல்லு ப்ரோ
ஆடத்
வாகமானு அது அப்பறோ வருக்களா மூணாறு போன ப்ரோ செரியான வய்பு செரியாந்துது
கேப்டன் ட்ரோன் பண்ணீங்ளா
புரில
அந்த கேப்டட் ரோட்ல்லா போனீங்ளா ப்ரோ
கேப் கட் ரோடுனா
அதா ப்ரோ அந்த ஒரு வியூ இருக்குமே எல்லா ரீல்ஸ் எல்லா அதிகமா வரு பாருங்க அந்த ஒரு வியூ அந்த ரோட் ட்ல ஓரமா நின்னு அந்த மலை அப்டியே அந்த டீ தோட்ட எல எல்லாமே ஒரு சூப் சூப்ரான ஒரு வீயு ஒன்னு பாத்தே அந்த மழையா
ம் அந்தளவுளா மழ இல்ல போறதுன்னா போயிக்கலா ம்
யார் அது ஹலோ
ம்
அ சொல்லு ப்ரோ
என்னா ப்ரோ இங்க இந்து என்னா சொன்னானுங்க இது மாரி புடிக்காம வண்டியில ஏறணுடா ஏனா ஊர்ல எல்லாரு வழி அனுப்பு த்து வருவாங்க அப்டின்னானுங்பசங்க நம்ப சும்மா இருப்போமா நம்ப ஒரு பத் பத்து பேர் கெளம்பி ஃபுல்லா போட்டு பட்டாசு வெடிக்கிறன்ற பேருல தேங்கா ஓடிகின்ற பேர்ல ஒரே அராஜகோ டான்ஸு கின்ஸுட்டு எல்லா பாத்துட்டு வீட்டு போயிட்டாங்க ஊர் ஆளுங்கல்லா அப்பறோ வண்டியில ஏறி சும்மாரா ப்ரோ ஒரு முன்னூறு கிலோமீட்ருக்கு டான்ஸ்ஸு வைபு மட்டுதா
என்னா ப்ரோ முண்ணூரு கிலோமீட்ர்ரூ
முந்நூறு கிலோமீட்டருக்கு டான்ஸ் வைப்பு தா
ஆ ப்ரோ இந்த
ஆமா ப்ரோ ஃபுல்லா டான்ஸ்ஸு பாட்டு கத அது அப்புறோ இந்த விஜே சித்து விலாக்ஸ் மாரி ஆகிடு வேணு ஒருத்தன் கூட தூங்க உல்லையே டான்ஸ்ஸு டான்ஸ்ஸு டான்ஸு அது அப்புறமா ஒண்ணு ஒரு அதுகப்புறோ தூங்குணானுங்க கால்ல தா தூங்கனானுங்க கால்ல விடிகாலமா தூங்கனானுங்க அதுகப்றோ ஒரு பத்து மணிக்கா எத்துன் போயிட்டு ஏதோ ஒரு ஊர்ல நிப்பாட்னாங் கேரளா கிட்ட போ போறோன்டா டிஃபன்ல்லா முடிச்சிருங்கன்ட்டு ஏறங்கனுதா கேரளா கிட் ட கூட போல சைடுல ஒரு மலையதா பாத்தானுங்க ஃபோட்டோன்ற பேருல ஒரு ரெண் டோடு முஷ்டானுங்க அந்த மலையான்டே
ஆ ஆ
இன்னு மேலல்லா போனா என்னானா பன்னுவாங்ளோனு தெரியலயே அப்டின்ட்டு அது அப்புறோ பிளாக்ல ஒயின்ஷாப் எங்கருன் கேட்டி
ஆ
அதெல்லா போய் வாங்கி போட்டு அதுகப்புறோ கேரளா உள்ள போனோ போனா நம்பளுக்கு மேல வைபா இருக்குறானுங்க எல்லாரு கேரளா உள்ள போனொன்னே ஃபுல்லா வேனுதா பாட்டு அங்கங்க நித்தி டான்ஸ் ஆடுறானுங்கோ
நம்மளே கூட்டு ஆட சொல்லுவாணுங்க
ஓ ப்ரோ வீடியோல்லாம் பார்த்தன்னா மெர்சலா ஆய்டுவ ப்ரோ நீ நூறு பேர் ஆரானுங்க ப்ரோ ஒரே எடத்துல பசங்க எல்ல எங்க பசங்களா சேத் த்த செரியான வைபு கேரள போலீஸ்காரன்லா வரான் அப்டியே போய்னேக்கறான் பார்த்துட்டு கை காட்டுறான் குத்துங்கன்ட்டு தமிழ் பாட்டு
இது எப்டி
ஒண்ணு இல்ல ப்ரோ நம்ளாலல்லா தான் அவுங்களுக்கு கவுவர்மெண்ட் எல்லாம் போகுது டூரிஸ்ட் கால் தா
ஆமா
ஆ சரியான பயங்கரமா இருந்தது மூணார்லாம் முடிச்சுட்டு அதா மூணாருல வந்து ஒரு ஜீப் சவாரி தெரியும்ல
ஆ
அவன புக் பண்ண அவன் ஏமாதிட்டுபுட்டா வண்டியில ஏத்தனவ நல்லா பேஸ்னா வண்டியில ஏத்தனவ நல்லா பேஸ் னா ஒரு ஆளுக்கு ஃபோர் பிஃப்டின்னு நெனைக்கிற ஆமா
ம்
வண்டியில ஏத்திட்டு இப்பேருக்கு இந்த எடத்துல யான வந்துச்சு குளோஸ் பண்ணிட்டாங்க இங்க மழ மண்சரிவு இன்ட்டா
ஏது
ஒரு நாலு டீ எல தோட்டல நிப்பாட்னா ஒரு மழ ஆயமான மழ பாதைல நிப்பாட்னா முஸ்டா அந்த வண்டியில ஒரு நாளு உக்காந்துருப்போமே
அதா ப்ரோ நாங்க ட்ரிப் போன
ஆ
மஜாவா போச்சு ப்ரோ இதே மாரிதா நாங்க அஞ்சாறு ட்ரிப் போயிருக்கோ ஏறத்துல இருந்து டான்ஸ் ந்தா முன்னூறு கிலோமீட்டரா ஏறுத்தா டான்ஸ்தா கைல வேற மோல இது எத்துணுங்க அந்த தண்ணி கேன்ல தண்ணி கேன போட்னு அச்சினு போறானுங்கோ டும் டும் டும் டும் ஒட்டே மேரியே இந்த டோலாக்கு எத்துனு போய்ட்டாங்க பசங்களா
அடோயோ அது தப்ப பண்ணவே கூடாது ஒருவாட்டி எத்துன்னு போய்ட்டு கிழிச்சி உட்டாணுவோ வண்டி ஸ்டாட் ஆவதுகுள்ளயே போதைல
டு டு டு டுனு அட்ச்சினு கெடக்குறாங்க என்ன பண்
அச்சா பரவால இல்லையே வண்டி ஸ்டாட் கூட பண்ல ப்ரோ பூஜ போட்றதுலே கிழிஸ்டானுங்க ப்ரோ அடிக்கறன்ற பேர்ல அது ஒரு ரெண்டாயிருவா குத்த ப்ரோ ஃப்ரெண்டு கலெக்ட் பண்ணி
செரியா போச்சி ப்ரோ எவனயுமே தூங்க உட மாட்டே நீங் சொல்ற மாரிதா எல்லாரையு எழுந்து எழுப் உடுவானுவ தூங் ழுப்பிட்வானுவ தூக் டான்ஸ் ஜாலியா போய்ட்டு நாங்களும் என்ஜாய் பண்னோ ப்ரோ வாங்க மண்ணு அப்றோ நாங்க ரீசெண்டா போனோ போன இயர் போனோ ஆனா மூணாலருந்து சரியான மழ க்ளைமெட் ஆனா பயங்கரோ
ப்ரோ வாகமான் போன ப்ரோ நாங்க
ம் அந்த மழையில
ஆ நைட்டு வந்து அதா மூணாறுல வந்து ஒரு ஏழு மணி கெளம்புறோ வாகமான் போற்துக்கு நைட்ல வந்து ஒரு பன்னென்ர மணி போய் ரீச் ஆவுறோ வாகமான்
ஆ
நைட் அங்க ரூம் எடுக்றோ ஒரு மூணு மணி வரையு ஃபுல்லா குடிக்றோ டான்ஸ் ஆட்றோ
ம்
அ எல்லாமே பண்றோல்ல எவனு ஏஞ்சிக்கல பதினோரு மணி வர தூங்குனாங்க வேன் டிரைவர் பார்கிங்லருந்து வந்து ஏழுப்பிட்டு போனார் அப்றமா
ஓ
அவரு டிசெண்டா சொல்றாரு இதுக்ப்றோ ஒங்கள எங்கய சுத்தி பாக்க இட்டு போ முடியாது ஸ்ரைட்டா வடக்குல உட்றோ வண்டி இன்டாரு
பீச் வர்கலா பீச்
அ அங்க போனா அதுக்கு மேல ஒரு ட்விஸ்ட்டு போலீஸ்கார வெள்ளயாருக்கவங்ள மட்டு உள்ள உட்டு கருப்பாருக்கவங்லல்லா அட்ச்சு தொறத்துறா
எதுக்கு
உடமாட்றா குளோஸ்ஸூன்றா நல்லா அதா தெரியுல ரிச் பீப்புள்ஸ் ஆ நைட் ல ஒரு பதினோர் மணி இருக்கு அது ரிச்சா இருக்குது பீர் பாட்லு கீர் பாட்லு கைல எட் துனு போய்னுருக்குதுங்க அதுங்லல்லா உள்ள உட்றா
ஆஃப்ரிக்கா காரனுங்க ஃபுல்லா ரிச்சா இவுங்ளுதா பொண்ணுப்பா
அவ தெடுத்து புடுவா தமிழ்நாடு வண்டி அந்த அவ பீ ஜே பி எதிர்ப்பு ஐய்யய்யோ பேர் சொல்ல கூடாது சரி அவுங்க அதுக்கு எதிர்ப்பு இல்ல கேரளா பீப்புள்ஸ்ல்லா அ எங்க வண்டியில வந்து அந்த இந்த ஒரு கொடி இருக்கு அது பாத்துட்டு அவ வுடமாட்டேன்ட்டா
டென்ஷன ஆவு நம்ளுக்கு
அந்த பொண்ணு நடந்த போது அந்த பாட்ல கையில வச்சிட்டே நடக்கவே முடில ஒருத்த போறா சைட்ல மூணு பொண்ணு அவ மேல சாஞ்சினு போது சேர்ரா அது ஏதோ போட்டுந்துது ட்ரஸ்ஸூ வந்ததுக்கு அத பாத்துட்டு போலான்ட்டு கால்லாயாச்சு விடுவாங்க அப்டின்ட்டு அதுகப்றோ பொய்ட்டு ரூம்ல போய் பட்த்துட்டோ திருப்பி கால்ல ஒரு பத்தர மணிக்கு எழுந்துருச்சி வரோ பீச்சுலா அங்க ஆரம்பிச்சு அது வரையுமு கயிறு அந்த தண்ணி கூட தொட உட்ல ப்ரோ கட்ஸ்ஸி வரயு
ம்
அது என்னாதா ஆச்சுன்னே தெரில ஃபுல்லா போலீஸு எனக்கு ஏ இந்த வாகமானு போல வர்கலாவு போல கம்முன்னு வீட்டுக்கு தா வந்தோ ம்
ஓகே சேரி ப்ரோ நா ஒரு வேலயா இருக்கே கொஞ்ச நேரத்துல கால் பண்ணவா உங்ளுக்கு
ம் மெசேஜ் பண்ணு ப்றோ
ஆ ஓகே ப்ரோ
ம்